துகே
உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க தெளிவா
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ சும்மாதாங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் அந்த சாப்பட போறேன் சாப்பிடுலாம் என்ன அப்புறம் நீங்க பேசிட்டு போலான்னு பேசிட்டு இருக்கேன்
சரி ஓகேங்க
பசங்கல்லாம் சாப்ட்டாங்களா
ஆ சாப்பட வச்சாச்சுங்க
சரி சரி அப்புரோ உங்க ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்லா எப்டி இருந்துச்சி நல்லா இருந்ச்சா
ஆ என்னோட ஸ்கூல் லைஃப்லா மறக்கவே முடியாதுங்க ரொம்ப ஜாலியா போஸ்சி அஅப்டி பாத்தீங்கனா நாங்க ஃ போத் ஸாண்டர்ட் படிக்குபோதெல்லா ரொம்ப ஜாலியா இருக்கு
போர்த்தா
ஆ ஆமாங்க
ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நான் தா லீடரு
அதாங்க ஜாலியா போயிருக்கு
டென்த் வரைக்குமே நான் தா லீடரு
நல்லா படிப்பீங்களோ
ஆ படிப்பேங்க
அப்ப நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சு தா
ஆ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தா ஆனா காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்ச்சு செரி ஒரு சேஞ்சுக்கு மாறிட்லா அப்டின்னு சொல்லிட்டு மாறியாச்சு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே இருந்து போர் அடிச்சு போச்சு அப்டின்னு ஸ்கூல் லைஃப் பாத்திங்னா அது போ தா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுல லீடரா இருக்கும்போது அப்டியே கொஞ்சோ நல்லா கெத்தா இருக்கோ எல்லாத்தையு சும்மா சும்மா பேரழுதி வக்கறதுல்லா சின்ன பிள்ளைய இருக்கும் போது அடுத்தவ செவன்த் ஸ்டாண்ட்ர்ட் எயிட்த் ஸ்டாண்டர்ட்லா அவ்ளவா எழுதுறது கிடையாது அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் படிக்கறப்பல்லா அந்த பேர் ல்லா எழுதி ஓவர் ஓவர் ஓவர் ஓவர் அந்த மாரிலா போட்டு வெச்சிருவே நானு அவ ரொம்ப வேணும்னே பேசிட்டே இருப்பாங்க
ஓவர்
ஆ அந்த மாரில்லா போட்ருவே வெரி வெரி வெரி வெரி ம் அந்த மார்ல்லா போட்டு விட்ருவே ம் அதுக்கப்புற அவர் வந்து வெ வெளில வந்து சொல்லுவாங்க என்னா ஆ திட்ட மாட்டாங்க என்ன மேம்ட்ட போட்டு குடுக்க அப்டின்னுவாங்க நா அப்டியே போயிருவே குடு குடுன்னு ஓடிருவே ம் அப்புற பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சொல்லலா ஆ ஆமாங்க
ஆ நைன்த் லே
நைன்த் ஸ்டாண்டட்ல இருந்து அது மாரிதா ஜாலியா இருந்துச்சு அது வந்து மறக்கவே முடியாது
அப்பயோ நீங்க தா லீட்ரா
ஆ ஆமா அப்பயு நா தா லீட்ரு
ம்
அப்ப வந்து அந்த பசங்கல்லா கிண்டல் அடிச்சு பேசுவாங்க என்ன பேச மாட்டாங்க ஆ கோ எஜுகேஷன்
ஏன்னா நீங்க தா வந்து இதாச்சே லீட்ராச்சே எப்டி உங்கள பேச முடியு
ம் என்ன பேச மாட்டாங்கே
நீங்க
ஆமா போட்டு குடுத்துருவேண்ட்டு பயந்துருவாங்க
ஆ த அதா
ன்ன யாராயாச்சு கிண்டல் அடிச்சாங்கன்னா அவங்க பேரு எழுதி விட்டுருவே அந்த மாரி மேம்ட வந்து சொல்லிருவே மேம் சொல்லி விட்டுருவே அது ஒரு சில நாள்லா சண்டையில்லா வந்துரு ஏன் பேர மட்டு கொடுக்குற வைக்கிற அப்டின்னு சொல்லிட்டு
அதானே பனிஷ்மெண்ட் ரொம்ப பண்ணுவாங்களோ அப்பல்லா
பனிஷ்மெண்ட்லா பண்ண மாட்டாங்க வெளில நிக்க வச்சிருவாங்க சொல்றவங்க அ ரொம்ப பேசிட்டிருந்தாங்க அப்படின்னா வெளில நிக்க வெச்சிருவாங்க ஒரு ஏ கொஞ்ச நேரோ அப்றமா ஒரு அஞ்சு நிமிஷ கழிச்சி உள்ள போட் ட்ருவாங்க
நீங்க என்னிக்காவது வெளில நின்றுக்கிங்ளா
நா நின்னதில்லைங்க நா காலேஜ் படிக்கும் போது நின்ருக்கே ஆ காலேஜ் படிக்கும் போது நின்ருக்கே சா பேசிட்ருந்தே பாத்துட்டாங்க
கத பேசிருக்கீங்க கத பேசிருக்கீங்க
அதனால சார் பாத்துட்டாங்க போய் பின்னாடி நில்லு அப்டின்ட்டாங்க அப்றமா பின்னாடி நின்னு பேசிட்ருந்ததுனால வெளிய போ சொல்ட்டாங்க அது எங்களுக்கு அது அந்த சார் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரு அவரு பாட்டுக்கு பேசிட்டே போவாரு நாங்க ஏததோ சும்மா அத ஏதோ கிண்டலடிச்சோ ஏதோ பேசிட்ருந்தோம் நானும் அவளும் அதையும் பாத்துட்டாங்க மறுபடியும் நீங்க ரெண் மறுபடியும் பேசிட்ருக்கீங்கன்னு சொல்ட்டு க்ளாஸ் வெளிய நிப்பாட்டி வச்சிட்டாங்க ஆம்மா அந்த மாரி க்ளாஸ் வெளிய நிப்பாட்டி வச்சிட்டாங்க அந்த சார்ட்ட நாங்க மட்டும்தா நின்ட்ருக்கோம்
க்ளாஸ்லயே சும்மா கெத்தா நின்னுட்ருந்திருப்பீங்களே
ஆமா எல்லா பாத்துட்டு பாத்துட்டு போனாங்க அய்யயோ
செரி பாத்துருப்பாங்க பாத்துருப்பாங்க
அந்த மாரி நெனச்சு அதா
இப்ப கூட ஒரு படம் வந்துச்சுல அது என்ன படம் ஆ யூத்து யூத்து அந்த மாரி
ம்
இல்ல அத பாக்கும் போது உங்களுக்கு தோணிருக்கும்ல
ஒரே ஒரு டைம்தா நின்ருக்கு மத்தபடி நின்னு காலேஜ்ல அவ்ளவா ம் ஆம்மாம்மா அந்த ச ஆ அத பாத்தவுன்னே எனக்கு அந்த சீன் பாத்தவுன்னே எனக்கு அதா நாபகம் வந்துச்சு
ஞாபகம் நம்மளும் ஒரு நாள் இந்த மரிதா பேசி
ம் ஆமா
ஸ்கூலெல்லாம் சாப்பாடல்லாம் அப்போ எடுத்துட்டு போனீங்ளா
ம் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவம்லங்க
ஆ அததா எடுத்துட்டுதான செல பேர் சத்துணவு சாப் துவாங்கல்ல
ஓ அது சொல்றீங்ளா
ஆமா ஆமா
அது சாப்டுவாங்க நாங்களா எடுத்துதா போவோ
உங்க பசங்க அடுத்து ஸ்கூலுக்கு கெளம்ப ரெடி ஆயிட்டாங்க
ஆ ஆமாங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பல்லா எப்டி இருந்துது சி நம்ம ஆட்டுக்கு ஜாலியா போவோ வருவோ
ஆமா
இப்போல்லா கே ஜி ல இருந்து நம்ம பால்வாடி போனோ அப்பறோ டேரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் போயிட்டோ
ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கரெக்டா அதுதாங்க பால்வாடிதா இப்பதா எல் கே ஜி, யூ கே ஜி, ப்ரீ கே ஜி
ஆமா கே ஜி எல் கே ஜி, யூ கே ஜி ப்ரீகேஜி
அது என்னங்க கே ஜி
சும்மா கிண்டர்காடன் அந்த ஒன் ஒன் அண்ட்டாஃப் இயர்ஸ்க்குலா இப்போ ஸ்டாட்டப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சைட்லா
ஒன்அண்ட் ஹாஃப் இயர்ஸ்குலா ஸ்டாட் பண்ணா கெழந்தைங்க என்ன
அது ஏதோ டே கேர் சிஸ்டம் அந்த மாரி பண்றாங்க என்னா சார் நெறய நெறைய பேரு ஒர்க் கோயிங்கா இருக்காங்களா வேலைக்கு போறவங்க இருக்காங்களா சோ அதனால வந்து விட்டுட்டு போறதுக்காண்டி அந்த மாரில்லா பண் இந்த டேக்கே சிஸ்டம் அந்த மாரி கொண்டு வந்துருக்காங்க
தை எ பையனுக்கே இப்ப மூணு வயசு ஆக போது பாருங்க ஆனாலு சே க்ல நானு மூன்ற வயசுல சேத்துக்கலா அடுத்த மந்த் ஜூன்லனு
ம் அவ வந்து ஒன்ற வயசுல இருந்தே எடுத்துப்பா பாத்து
சேக்கனுமா சேக்லா தா
ம்
கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அப்டின்னு நா கொஞ்ச பயப்பட்ற
ம்ம் அதுதா
அதுக்கப்பறோ எல் கே ஜி யூ கே ஜி போட்டு் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஆம்மா அதுக்கப்புறோ அவங்க படிக்க தான போறாங்க நறையா
ஆமா ஆமா நம்ம இப்போ வந்து ம் நம இப்போ வந்து பாத்துக்க ஆள் இருக்காங்க அப்டின்னா நம்ம இருக்க சரி உடல்லா போ செய்ய வர்லா நம்மளே நம்மதா எல்லாமே பாத்துக்கணு அதுவு வேற இருக்கு கொழந்த ரெண்டு கொழந்தைங்களையு வேற சமாளிக்கணு அவங்க ஸ்கூலுக் போய்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்கெடியூல் வந்து கரெக்டா கொண்டு வரணு சோ அதனாலயு சரி கொஞ்ச ந நாள் கழிச்சு போட்ருக்கலா ம் அதனாலதா யோசித்து பாத்துட்டு சரி கொஞ்ச நாள் கழிச்சு உட்டுக்கலா அப்டின்னு தா யோசிச்சது
மூன்ற வயசு தான பாப்பாக்கு
ம் மூணு வயசுங்க
மூன்றயா அப்பனா அடுத்த மந்துக்கு வந்து நாலு வயசு ஆகு ஜூன்க்கு
ம் ம் ஆமா
ஜூன்ல போட்டுக்கலாங்க போதும் பா தான சின்ன பசங்க
நா இப்பமே ஸ்கூல் சேத்து என்ன பண்ண
செரமமா இருக்குங்க அந்த குட்டி புள்ளைங்க போயி எ பைய பால்வடியில லேசா எப்பயாது ஒரு நாள் தா கூட்டிடுப்போவ பாருங்க அவுங்க ஃபோன் அடிப்பாங்க சித்த கூட்டிட்டு வர சொல்லி அதுக்கியா புடி அழுகுறா பாருங்க நேத்துக்கு கூட்டிட் போனதுக்கு ஏண்டா கோச்சிட்டு போயிட்டோனு எனக்கே ஒ இதாயிருச்சி கஷ்டமாதா இருக்கு அவங்க இங்கயே இருந்து பழகிட்டாங்களா அவங்களையு ஒண்ணு சொல்ல முடியல
கூலுக்கு போறே ஸ்கூலுக்கு போறேன் சொல்லி இங்க வந்து அடம்பிடிப்பா அங்க போயிட்டு ஆஹா நாலா இருக்க மாட்டே நாலா இருக்க மாட்டே அப்டின் சொல்லிட்டு என்னோட பேண்ட புடிச்சிகிட்டு நின்னு டேராப்பா நா இருக்க மாட்டே நா இருக்க மாட்டே அப்டின்னு
ஏ பையனெ நேத்து அப்டிதா இங்காருங்க மா வீட்டுக்கு போயிரலாமா நம்ப வீட்டுக்கு போயிரலாம் அவனுக்கு ந எனக்கு தெரியுது எப்டி கேனோ அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை நம்மள இங்கயே விட்டுட்டு போயிருவாங்கங்குற மாரி ரொம்ப கவலப்பட்றா
உம்
எனக்கு இவ் ஓ இவ்வளோ கவலப்பட தேவ ஞாபகோ இல்லைல ஆமால எல்லாமே அழுதுருப்போங்க அப்பல்லா எப் பிடிங்க பஸ்டாண்டடு சேத்தாங்க சும்மா கைய தூக்கி காதுல தொட்டா முடிஞ்சிருச்சி சேத்துருவாங்க நா சேத்துக்கும்போ என்னையலா சேக்கும்போதெல்லா அப்டிதா சேத்தாங்க
அப்டியா எனக்கு ஞாபகல்ல எப்டி சேத்தாங்கன்னு ஆனா வ அ பெர்த் சட்விகேட் வச்சிதா சேத்தாங்க அந்த இயர்ஸ வச்சிதா கணக் பண்ணி சேத்தாங்கே
இல்ல காத தொட்டாவே இது நீங்க வந்து எலிஜிபுளு தா அப்டிங்கிற மாரி சேர்த்து விட்டாங்
அப்டியா அது வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தொவங்கள அப்டிதா பண்ணாங்க ரொம்ப வாயடிக்கிறா அப்பிடி இவள போயி ஸ்கூல்ல போய் கூட் ஒட்டு பாருங்க சொல்லிட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியோ சேத்துட்டாங்க இப்போ ஆ இப் அல்ல அந்த மாரி காத தொட்டு பாத்துட்டு ரொம்ப வாயடிக்கிறா அப்டின் சொல்லிட்டு காதத் தொட்டு பாத்த ஒடனே வந்துருச்சுன் சொல்லிட்டு அப்போ இப்போ அவன அஞ்சு ஆறு வயசுல சேக்கணு அப்டின்னா ஆறு வயசுல சேக்கனுனா அஞ்சு வயசுலயே சேத் துட்டாங்க சோ அந்த மாரி ஒன் இயருக்கு கேப் ஒன்ற வருஷோ முன்னாடியே சேத்துட்டாங்க பர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்புறமா அ டென்த் ஸ்டாண்டர்ட் எழுதும்போது வந்து அது வந்து லாக் ஆயிருச்சி
ஓ அப்டிதா அம்மா கூப்புர்றாங்களா சிஸ்டர் கேட்டுட்டு வரே
ரி ஓகேங்க கட் பண்ணிக்லாமா